ஆ கேகுது ஆ சொல்ட்டு இருந்திங்கல அதா உங்க ஹாஸ்டல்ல
அதா அந்த மாரி சேத்த மாட்டேன்ட்டாங்க சேரி அதுக்கு ஹாஸ்டல் தா சேத்த மாட்டேனீங்க காலேஜாவ்து கொஞ்சொ தூரமா போயிட்டு வந்தா இன்னொ கொஞ்சொ நல்லா இருக்கு அப்டின் நா கேட்டே அது க்கும் மாட்டேன்ட்டாங்க
ம் ம் ம் எங்க வீட்லலா பொண்ணுந்ததுனா எப்டி சொல்றது பசங்கனாலே நாங்களே ரொம்பொ ஸ்டிட் டு சொல்ல போனோ எங்க வீட்ல வந்து எப்டின்னா எங்க சுத்துனாலு ஒம்போது அப்டியாது ஏழு ஏழ்ற எட்றக்குள்ள வீட்டுக்கு வந்தணு அப்டின்னு வாரு எங்கப்பா வர்லான திட்டுவாரு கண்டிப்பா இல்லன்னா வீட்லே விடமாட் டாரு வெளியே கெட அப்டின்றுவாரு நா அந்த மாரிலா வந்ததில்ல அதுனால கொஞ்சொ ஸ்டிட்டு அத மாரி ஃபோன் பேசுறது கூட அதிகமா பேசக் கூடாது அப்டின்னுவாரு இது வந்து கொஞ்சோ ஒர்க் இருக்கு அப்டின்னு சொன்னன்னா உட்ருவாரு அது பிரச்சன இல்ல து வந்து அந்த மாரி கொஞ்சோ ஸ்ட்ரிக்டா இருக்கு அதுவே எங்க வீட் லலா ரொம்ப எதுனா ஒரு பொண்ணு பொறந்திருந்தேன்னா ரொம்போ கஷ்டப்பட்ருக்கு
அப்பல்லா இல்லங்க நீங்க ஒரு வேள அண்ண நீங்க உங்க அண்ணா எல்லா நல்லா பா நீங்க எல்லா நல்லா பாத்துருப்பீங்களோ என்னமோ
ஆ ஆ நா ஓகே ஓகே என்ன என்ன சொல்றீங்களா ஆ ஓகே அதாது நா ஆமா நா இருந்ததுனால ஒழுங்கா பாத்துட்டு இருக்கலா ஒரு வேள பட் ஆனா ஒரே ஒரே ஒரு பொண்ணு இருந்ததுன்னா ரெண்டு பேரு மூணு பேரு முன்னாடி பொறந்திருந்தாங்கன்னா கொஞ்சோ கஷ்டோந்தா நீங்க சொன்ன மாரி ஊட்டி உட்ணு நீங்க ஆ இது பண்ணனு அது பண்ணனும் நீங்க அந்த மாரி கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க இல்லயா ஒருத்தர் இருந்தாலே இப்டி பண்ண சொல்றாங்க அதே ரெண்டு பேர் இருந்ததுனா
ஒரே பொண்ணுங்கவு இன்னு ஒரு பாசமா இருந்துருக்கலா மேபி யாருக்கு தெரியு
ஆ
இது நடந்திருக்கா நீங்க ஃபஸ்ட்டு யாராது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்களு கூட சேந்து திட்டு வாங்கறது அடி வாங்கறதெல்லா ஒண்ணுமே நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா
ஆ ஆ ஆ ஆ ஆ நெறையா தடவ நெறைய தடவ நா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா திட்டு வாங்கறது அடி வாங்கறது நெறய பண்ணியிருக்கே ஏ மோஸ்ட்லி வந்து எங்க அண்ண எங்க அண்ண பண்றதுலதா ஓகேவா நம்ம வெளிய சொல்லவும் முடியாது சொன்னா வந்து அவ மாட் ட்டிப்பா அவ மாட்டிக்கினாங்கனா அவனையு திட்டுவாங்க அவ சொல்லிருப்பா நம்மக்கிட்ட டேய் நா இந்த மாரி பண்றேன்டா நீ வந்து சைலன்டா நில்லுடா அப்டின்னுவா அப்புறோ வந்து எல்லாமே நம்ம மேல போட்டுருவா அவ நம்ம ஒரு பார்வ பாப்பா அப்ப நம்மளுக்கு நிம்மதியா இருக் சொல்ல போனா அவன ஒரு பார்வ பாப்போ நீ தா மாட்டிக்க வேண்டியது நா மாட்டிட்டு இருக்கிற நா சொல்லட்டுமா அப்டின்னுவ அவ வேணா வேணா என்ற மேரி ஒரு பார்வ வரு ஆ சொன்னா நம்பமாட்டா அது வேற கத பட் வந்து அவன வந்து இது பண்றது நல்லா இருக்கு சொல்லப்போனா சொல்லட்டுமா அப்டின்ற மேரி
அதுலயு இன்னொன்னு என்ன பெரிய கொடுமைனா ஏதாவது ஒண்ணு பண்ணா அவிங்கதா பண்ணிருப்பாங்க நம்ப ஒரு வேள இந்த மாரி பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்டின்னு ஒருவேள அண்ணா அந்த மாரிலா பண்ணா என்ன பண்ணுவ அப்டின்னு கேட்டா அவன்லா அந்த மாரி பண்ண மாட் டா அப்டின்னு சாதிப்பாங்க அப்டே ஓவர் கான்ஃபிடென்டா இருப்பாங்க அவன் தாண்டா பண்ணா அப்டிங்கற மார் இருக்கு
ஆ அப்புறமா ஆ ஆ ஆ இது சொல்லியிருக்காங்க நீ வேணா பண்ணுவ ஆனா அவ பண்ணலா மாட்டா அவன பத்தி எங்களுக்கு தெரியாதா
அப்ப ஏ ஒன்ன பத்திது நீ பண்ணிருப்ப நம்ப பண்லனாலு சத்தியம் பண்ணாலு நீ பண்ணாலு பண்ணிருப்
ம் பண்ணிருப்ப அதாவது எதனா ஒண்ணு வீட்ல ஒடைஞ்சிச்சுன்னா என்னதா கேப்பாங்க நீதா ஒடச்சிருப்பா அது வந்து எப்டின்னா விசாரிக்கவே மாட்டாங்க ஸ்டைட் ஜட்ஜ்மென்ட் எடுத்தோன்னே நான்தா எல்லாத்துக்கு நான்தா ஓகேவா சின்னதா வந்து வீட் ல எதனா எதுனா ஒரு பொருள் இருக்கு நாங்க மீன் வளப் போ சொல்லப் போனா ஒகேவா மீன் வந்து இப்ப வளக் க்கர ஃபிஷ்லா வளப்போ கலர் கலர் ஃபிஷூ பைட்டர் பிஷ்லா அதுல வந்து என்ன பண்ணுவோனா தொட்டிய வந்து நானே நா ஒரே ஒரு தடவை தா ஒடச் சிருக்கே கிளீன் பண்றன் பேர்ல ஆ முக்கால்வாசி எங்க அண்ணேன் தா வந்து கிராக் வுட்ருவா கிராக் வுட்டு சொல்ல மாட்டா அது வேற தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிரு அப்றமா வந்து நா கழுவ எடுப்பே கழுவ எடுத்ததுக்கு அப்புறோ ஆ நீதா ஒடச்சே ஓகேவா ஏனா நீ தா
அது மின்னேய அப்டி இருந்தாலு நம்ப மாட்டாங்க
ஆ நம்பே சுத்தமா நம்ப மாட்டோ அப்டின்னு இல்ல எதனா ஒரு ரிமோட்டு் ரிமோட் காணோனா கூட அது ஒடைஞ்சிருந்தா கூட சப்போஸூ போன் எதனா வந் து ஒடஞ்சிருந்தா கூட டெம்பர் ஒடஞ்சிருந்தா கூட இவ ஒட்ச்சிருப்பா இவன் தா ஒட்ச்சி ருப்பான் ஏனா இவன் தா வீட்ல இருக்கா இவன் தா எதனா ஒன்னு பண்ணினே இருப்பா கண்டிப்பா இவன் தா ஒட்ச்சிருப்பா ஆ
தூங்கும்போதெல்லா பாத் பத்தீங்ன்னா எங்க அண்ணே எங்க அப்பா போனு அப்பயெல்லா பட்டன் போனு இன்னு கொஞ்சோ அப்ப எல்லா பட்டன் போன் இருந்ததா அப்ப எடுத்து வெளயாடுவா ஏதாவ்து வெளயாடும் போது காசு கட்ட சொல்லுதா அவ இது பண்ணி விட்ருவா எங்க அப்பா காசு இதாயிடுச்சு எப்படி போச் சுனே தெரியல அப்டிம்பாரு இவன இப் இவன்தா நா இவன் தா எடுத்து கேம் விளாண்டுட்டு இருந்தானு எங்க அம்மாவு சொல்ல மாட்டாங்க அவனு சொல்ல மாட்டா எதுவு சொல்ல மாட்டாங்க எங்க அப்பா பாட் டுக்கு க கேட்டுட் இருப்பாரு யாரு எதுவு சொல்ல மாட்டாங்க ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டு திட்னாரு அவ்ளதா அப்றோ ஒரு டைமு எங்க அம்மா போன எங்க அ அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க வீட்லே போன் வச்சுட்டு வேலைக்கு போயிருந்தாங்க அப்ப எங்க அம்மா போன எடுத்து வெளாண்டுட்டு கீழ போட்டா டிஸ்பிளே உடஞ்சிருச்சு
ஓகே
அப்றோ அப்டியே கொண்டு போய் போன கம்முனு வச்சுட்டா எங்க அம்மா வந்து எடுத்து பாத்தட்டு ஐய்யயோ போன் இதாயிடுச்சுன் கேக்கும் போது அவ எ எதுமே சொல்லல அதுக்கு எந்த திட்டு விழுகல எங்க அண்ணாக்குலா
சில பேர் பயந்து எதுவுமே சொல்லாம இருப்பாங்க சொல்ல போனா சொல்லாம இருந்தாலே அவ பண்ணதே தெரியாது இப்பென்ன நா மோஸ்ட்லி வந்து வீட்லதா இந்த மாரி சும்மாதா மாட்டிப்பே மாட்டிகிறதுன்னா இன் நம்ம பண்ணாதுலே சும்மா நம்மலயே பழி போட்டுருவாங்க நம்ம அதுக்கு ஒன்னு பண்ண முடியாது சரின்ற மாதி தலையாட்டிட்டு போவ வேண்டியதா ஓகேவா நா வெளியிலல்லா அப்டி கெடயவே கெடயாது வெளில வந்து எந்த விஷ்யமே மாட்ட மாட்டே மோஸ்ட்லி மாட்னா நா மாட்ட மாட்டே எ பக்கத்துல இருக்கிறவ மாட்டிப்பா நா தப்ச்சிருவே எப் எப்டியா இருந்தாலு தப்ச்சிருவே இந்த மாரி என்னன்னா ஒரு நாளு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சண்ட ஓகேவா எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவானா என் ஃப்ரெண்டு ஒருத்த இருக்கா அவ வந்து பக்கத்து ஸ்கூல்ல வந்து அவ ஃப்ரண்டு இருக்கா அப்டின் சொல்லிட்டு போய் பாப் போ போய் பாத்ததுக்கு வந்து ஏதோ வாய் தகராறு ஆயிச்சு அச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரு அடிச்ட்டு அவ உக்காந்து இருக்கா எ ஃப்ரெண்டு அவ எ குளோஸ் தா நாங்க ஒரு அஞ்சு பேரு இருப்போ கேங் கேங்கு ஓகேவா அந்த கேங்க்ல வந்து அந்த பைய மட்டுந்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸூ நெறைய பேர் இருப்பாங்க நெறைய எல்லா ஸ்கூல்லயு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவ வந்து அடிச்டானா அவ உட்கானுருக்கா நா வரே அப்பதா என்ன என்ன எப்பயுமே கூட்டு போவா போம்போது ஓகே நா இப்ப வந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சோ எபடி சொல்றதுன்னா கொஞ்சோ குண்டா இருப்பே அதுனால கொ பயப்படுவாங்க என்ன பத்தான்னா குண்டுன்னா ரொம்ப குண்டாலா இருக்க மீடியமா இருப்பே கொஞ்ச ஹைட்டா இருப்பே அனால கொஞ்ச பயப் படுவாங்க ஆனா நம்மளுக் ஒன்னு தெரியாது அடிக்கவு தெரியாது ஒதைக்கவு தெரியாது திட்ட வேணா தெரியு ஓகேவா க த்த தெரியு அவ்ள தா அடிச்சா அடி வாங்க தெரியு அவ்ள தா கை கட்டி
ம்
அந்த மேரி நம்ம அது லைட்டா அப்பீரியன்ஸ பாத்து பயப்பட்ற்னால என்ன எப்பயுமே கூட்டு போவா அன்னைக்கினு பாத்து கூட்டு போல நா லேட்டா வந்ட்டே அவ வந் து அடி வாங்கி உக்காந்ட்ருக்கா என்னடா அடி வாங்கி உக்காந்ட்ருக்கன் கேட்டா இந்த மாரி நா எ ஃப்ரெண்ட பாக்க போனன்டா அவ வந்து நீ பக்கத்து ஸ்கூல் பையந்தான ஏண்டா வந்த அப்டின் கேட்டா அது உனக் எதுக்குடா எ ஃப்ரெண்ட தான்டா நா பாக்க வந்த அப்டின் அவ சொன்னா அப்பறமா வந்து அடிஸ் ட்டான்டா அப்டின் சொன்ன உட்னே இது என்னடா லாஜிக்கே இல்லாம அவ அடிஸ்ட்டா செரி நா என்னா பண்ணே எல்லாரயு கூட்டு வந்தே டேய் வாங்கடா இவன ஒருத்த ஒருத்த அடிஸ்ட்டானா லாஜிக்கே இல்லாம நம்ம போய் கேப் போன்டா அப்டின் சொல்லிட்டு கேட்டோ கேட்டு எப்டி சொல்றதுனா இந்த ஒரு படம் பாத்திருக்கீங்களா ஹிப் ஆஃப் ஆதிது ஐயோ அ மீசையா முறுக்கு ஆ அதுல வந்து காலேஜ்ல அச்சுப்பானுங்க பாருங்க கொழ்ந்த மாரி அது மாரி ரோட்ல அச்சு ட்ருக்கறோ நாங்க ஸ்கூல்ல ஐயோ ஃபுல்லா ரோட்ல அச்சிட்ருக்கோ ஒரு ஆட்டோக்காரர் வீடியோ வேற எடுக்குறாரு
ஓ
நா என்ன பண்ணே அந்த ஆட்டோகாரர் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கே
ஓ உங்க வாய்ஸு எனக் கு எப்பிட்ருக்னா நானு யூடியூப்ல அப்பப்போ ஒரு வீடியோ வரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பண்ணுவாங்க அவிங்க வாய்ஸ் மாரியே லைட்டா இருக்கு உங்ளுது அவிங்க சேனல் நேம் என்னான் தெரியில ஆனா அவிங்க வாய்ஸ் மாரிதா இருக்கு உங்ளுது
ஓகே ஓகே ஆ அந்த மாரிதா எனக் செரியா தெரியில நா வந்து பாப்பே இந்த மாரி வ்ளாக்ஸ்ல்லா பாப்பே பட்டு் நீங்க சொல்ற மாரி ப ட்டிகுலரா என்னானு தெரில நீங்க அப்பறமா சொல்லுங்க எனக் பொறுமையா கேப்போ
நேம் தெரியில நானு
ஆ அ செரி நீங்க அப்பறமா ஷேர் பண்ணுங்க ஆ கேளுங்க அப்பறோ என்ன ஆய்ட்ச்சின்னா சண்ட போட்டுட்ருந்தாங்க அந்த ஆட்டோ காரர் வேற வீடியோலா எத்துட்ருந்தாரு வீடியோ நா அவுரு பின்னாடி போய் ஒளிஞ்சிகினே அது அவருக்கே தெரியிலே
ஓ
சண்ட வந்து வந்ததே என்னாலதா சொல்லுப்ப அவன அடிஸ்ட்டாங்க அவனு உட்டா அப்பறமா அவனு போய்ட்டா எல்லாரயு கூட்டு வந்தே எல்லாரயு அடிக்க வெச்சது நா தா சொல்லப்போனா இப்புடி சுத்தி பாத் தாலு நா தா மாட்ணு அன்னிக்கி என்னா ஆய்ச்சி எங்க ஆட்டோமேன் சீக்கிரமா வந்ட்டாரு வீட்டுக்கு போணு நா வந்து ஆட்டோ பேஸ்ற மாரி எங்க வீட்லந்து ஓகேவா நா வந்து ஆட்டோமேன் சீக்கிரமா வந்ட்டாருன் சொல் ட்டு ஓகே பாய்டா அப்டின் சொல்ட்டு நா கெளம்பிட்டே ஒரு நாலு மணிக்கி எல்லா மாட்டிக்கினாங்க அப்பறமா நா காலைல வந்து பாக்கறே அங்க வந்து அடி வாங்குனவ அடிச்சவ எல்லாருமே லைனா ப்ரின்ஸ்பல் ரூம்ல நிக்கிறானுங்க என்ன தவர ஆ என்ன தவர
உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லா எப்பிட்ருந்துர்க்கு அடப்பாவி நீயி எங்க
ஆ இல்லல்ல அவனுங்க என்ன அவனுங்க என்ன மறந்துடானுங்க சொல்ல போனா நா போ போயிட்டேன்ல அப்புறமா வந்து அத் ஆ ஆ அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஏதோ சண்ட நடந்து அப்புற பி டி சார் வந்து ஏதோ புடிச்சிட்டாரா அதுவரையு என்ன நடந்தது தெர்ல அவுங்க என்ன மறந்துட்டாங்க நா வந்ததுக்கு அப்புறந்தா அவுங்களுக்கே ஞாபக வருது டேய் இவனு இருந்தால்ல இவ எப்புட்றா தப்ச்சா அப்டின்னாக அப்புற நானே சொன்னே டேய் நா சீக்கிர போயிட்டேன்டா அப்டின்ன அப்டியா சரி சரி போடா நீயாவது தப்பிசட்ட அப்டின்னுவாங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் அப்டி தா பரவாயில்ல பரவாயில்ல நீயாவது தப்ச்சிட்ட நீ போய்டா பாத்துக்கலாம்டா அப்டின்றுவாங்க இவ சண்ட வந்து ததே என்னால பட் நான் அழகா தப்பிச்சட்ட சொல்லப் போனா அந்த மேரி ஒரு லக்கு நம்மக்கிட்ட இருக்கு சொல்லப் போனா என்ன நடந்தாலு வந்து த ம் அவங்க பாவம் தா பட் வந்து நா பெரும்பாலு வந்து நா சொன்னனே எனக்கு அடிக்கவு தெரியாது அடி அடி அடிச்சாங்கன்னா அடி வாங்கதா தெரியு அடிங்கடா அப்டின்னு சொல்ட்டு கை கட்டி நிப்ப அவ்ளதா பேசு கத்துவ அவ்ளதா
ஒன்னு ஒனக்கு ஆடவு தெரியல சரி போய் பேசாம உக்காரனாலு கேக்கவு மாட்டேங்கற
தா பண்ணுவ நானு என்ன பண்ணுவ போயிட்டு பசங்கள கூட்டு வந்துருவே பசங்க டேய் அடிங்கடா அடிக்க அடிக் க வராங்கடா அச்சிட்டாங்கடா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிடுவ அவனுங்க போயிட்டு எல்லாருந்தா அடிப்பானுங்க அதனால மாட்டிக்கிட்டு அவனுங்கள வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிச்சு என்னன்னா அசம்பிளில கூட்டு வந்து பிரின்சிபல் வந்து பக்கத்து ஸ்கூல்ல போய் ரவுடிசம்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னோன்னே ஏ ஃப்ரெண்ட்ஸு தா அவனுங்க அவனுங்களு சிரிக்கிறானுங்க அது என்னமோ பெரும மாரி ஐயோ என்னடா சிரிக்கிறீங்க அப்டின்னு
ஸ்கூல் டைம்ல எல்லாம் ஒன்னு தெரியாதா அது அப்புற பின்னாடிதா கொஞ்ச இதா இருக்கு
ம் அப்புறமா வந்து பெருசா ஒண்ணு ஆவல உட்டாரு அவரு வார்னிங் உட்டாரு ஃபஸ்ட் டைம் தாப்பா செரி இன்னமே இந்த மாரி இந்தமாரி இனி பண்ண மாட்ட அப்டின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி குடுத்துட்டு போங்க அப்பாலஜி லெட்ரு அப்டின்னு சொல்லிட்டு எழுதிக் குடுத்தாரு அதுவே நான்தா அவனுங்களுக்கு எழுதி குடுத்த அப்பாலேஜி லெட்டரு சொல்லப் போனா நீ எழுத வேண்டியதுடா ஒம் பேர்ல நீ எங்களுக் எழுதிட்டு இருக்க அப்டின்னுவாங்க அவுங்க சரி சரி விட்றா விட்றா பாத்துக்கலா அப்டின்னுவாய்ங்க அடுத்த தடவ பாத்துக்கலாம்டா இந்த மாரி நெறைய சொல்ல போனா நெறையா இருக்கு செரி ஓகே டைம் முடிஞ்சிச்சுன்னு நெனைக்கிறேங்க நீங்க பண்றீங்களா எப்டி
ஆ ஓகே நா பண்ற
ம்